என்ன பண்றீங்
இத சும்மா உக்காந்துட்ருக்கே நீங் என்ன பண்றீங்க
நானு சும்மா உக்காண்ட்ருக்கேன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு
ஆமாங்க பேசுறதே இல்ல நீங்க
நீங்க தாங்க என்ன மறந்துட்டீங்க பேசுறதே இல்ல
ஏன் உங்கள போய் மரப்பனாங்க
சேரிங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க
நானு ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்ல எல்லா சௌ கிமா
ஆ வீட்ல எல்லாரு ரொம்ப சௌக்கியங்க நல்லா இருக்காங்க
எங்க வீட்ல கேக்குமாட்டீங்ளா
ஆ உங்க வீட்ல
எங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இப்ப வந்து காய்சோறு சாப்ட்டங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்துட்டு பிரியாணி சாப்ட்டங்க
எப்ப பாத்தாலு பிரியாணிதா கலக்குறீங்க
இல்லயே இல்லங்க எங்க அம்மா கேட்டாங்ளா வாங்கி தர சொல்லி
அதுனால வாங்னீங்குளா என்ன பிரியாணி கோழியா ஆடா
எ ஆ கோழி பிரியாணி தாங்க
கோழி பிரியாணி சாப்ட்டீங்ளா சேரிங்க கொஞ்சமா சாப் டிங்ளா நெறைய சாப்ட்டீங்ளா
கொஞ்சுமா தாங்க சாப்ட்ட
கொஞ்சமாதா சாப்ட்டீங்ளா சேரிங்க ஏங்க கொஞ்சமா சாப்புறீங்க பிரியாண்னா நெறையா சாப்புட வேண்டிதான
ஒன்னு வாங்னா யாருக்குங்க பத்தூ
அப்புடிங்ளா பிரியாணி மட்டு அப்பு பத்துலேனா அப்பு வேறென்ன செஞ்சீங்க வீட்ல
வீட்ல வந்துட்டு கீர பருப்பு போட்டு கொழம்பு செஞ்சாங்க காலேல
அது உங்குளுக் புடிக்காதுங்ளா
இல்ல புடிக்கூங்க
அப்புற என்னங்க அப் அதுல சோறு போட்டு
அது காலைய தாங்க சாப்ட்டே திரும்ப நா வந்து கோழி பிரியாணி கூட கோழி கொழம்பு குடுத்தாங்ளா
கோழி பிரியாணி கூட கோழி கொழம்பா இது என்னங்க புதுசா இருக்கு தயிரு தான குடுப்பாங்க
தயிரூ குடுப்பாங்க கூட கொழம்பு குடுப்பாங்க குருமா
ஆ சேரி சேரி
எதோ கொடுப்பாங்கங்க நீங்க கேள்விப்பட்டதே இல்லைங்களாங்க
நா இப்பதாங்க நீங்க சொல்ற போது எனக்கு இதெல்லாம் தெரியு நாளைல இருந்
இல்லங்க இப்படியு ஒண்ணு இருக்குங்க
ம் சேரி சேரிங்க
ஆ அது கூட பரோட்டா ஒண்ணு சுட்டு சாப்ட்டேங்க
நீங்க கலக்குங்க காலைல்ல அப்ப என்ன சாப்ட்டீங்க அந்த கொழம்பு
காலைல வந்துட்டு சோறும் கீர கொழம்பும் சாப்ட்டே
காலைலே சோறு சாப்ட்டீங்களா ஏ தோச இட்லி சாப்பலையா
ஏ ன்னோட தங்கச்சி வந்துட்டு பள்ளிக்கூடோ போறாளா அவளுக்கு மதிய உணவு குடுத்து வுட்ணும் இல்லங்க ஆ அத்னால எங்க வீட்ல மாவு தீந்து போச்சுங்க இப்பதா மாவாவா செஞ்சுட்டுருக்காங்க
சேரி செர்ரிங்க உங்குளுக்கு மாவு அரக்கே தெரிமா
இல்லங்க இல்லங்க மாவு அரக்கே தெரியாதுங்க
என்னங்க நீங்க
அத்தான கேக்கவே கூடாது உங்களுக்கு தெரியாதுல்ல அப்டியாங்க
ம் ஆ
சந்தோஷமாருக்கீங்ளா
நீங்க பேஸ் ரொம்ப சந்தோஷமாருகே நீங்க பேசறது எனக்கு அ ம் கேக்குதுங்க ரொம்ப பெருசா கேக்குதுங்க ஏ அப்டி
ரொம்ப பெருசா கேக்குதுங்களா
ஆம்மா
ஏங்க
தெரில பரவால செரி வாங்க
ஆ சேரிங்க இப்ப இப்ப எப்டிங்க கேக்குது
இப்பவு அப்டிதாங்க ஏக்குது
ஒங்களோட போன்ல கத்தி கத்தி பேசறது அதிகமா இருக்கான்னு பாருங்க
இல்லங்க அப்படியெல்லா எதுவு இல்லங்க
அப்றோ ஏங்க அப்றோ அப்டி கேக்குது
அது அப்டிதாங்க விடுங்க
சேரிங்க
அப்றோங்க இனி என்ன பொண்ண படிங்க
கேட்கவேல்லங்க
இனி என்ன பண்ண போறீங்க
இனி என்னங்க அப்டியே படுத்து தூங்க வேண்டிதா
இப்ப தூங்குனா அப்றோ இரவு எப்டி தூங்குவீங்க
அது என்னமோ வாஸ்தவதாங்க இரவு தூக்கமே வரமாட்டிங்குதுங்க ரெண்டு மணி மூணு மணி இல்லாம
ஒடம்பு கெட்டு பொய்ருங்க சீக்கரோ தூங்கற வழி
அ ஆ அத நீங்க சொல்றீங்களாங்க
சேரிங்க விடுங்க நம்மதா நல்லா இல்ல அடுத்த வங்களா யாச்சு நல்லா இருக்க விடலா
ஆ சேரி சேரிங்க
சேரிங்க அங்க மழையா
ஆமாங்க இங்க நல்லா மழ பேஞ்டே இருக்கு உங்க ஊர்லங்க
இங்க மழ இல்லங்க
ஏங்க
ம் தெரிலங்க
தெரிலங்க
நாலு நல்லவங்க இருக்கற எடத்துல மழ பேய்யாதாமாங்க
அப்டியா
ஆமாங்க
சேரி சேரிங்க ரொம்ப சந்தோஷங்க நானு கெளம்பி வந்துர்ட்டாங்க
ஆ வாங்க வாங்க வாங்க நீங்க வே வராம எப்டி
ஆ வந்தரங்
சேரிங்க நீங்க இனி நீ சும்மா இருப்பீங்ளா இல்ல உங்குளுக்கு வேல வந்துருமா எங்கிட்ட பேசுவீங்களா பேச மாட்டீங்ளா
இல்லங்க இப்போ சும்மாதாங்க இருப்ப பேசலாங்க
நல்லாருக்கீங்களா
ஆமா
சேரிங்க அப்றோ
ஆ வந் அம்மா துணி காய போட்டுட்ருக்காங்க
சேரிங்க
இப்பதா தொவச்சாங்ளா
ம்
மொட்டமாடிக்கு சென்று தூக்கில் கயிரில் துணிக்காய போட்டா அப்றோ மழ வந்தா நனஞ்சு போயிடுல்லங்க
ஆமாங்க ஐயா அது பெரிய ஒரு சல்லங்க ஓடிப்போய் எடு குருக்குள்ள எல்லாத் துணியு நனஞ்சிரு
ஆமாங்க அது நா ஓடி போறக்குள்ள எல்லா நனஞ்சி தண்ணில முக்கி வச்ச மாரி ஆயிடு
அப்புறோ நீ உங்க அம்மாட்ட நல்லா ம் திட்டு வாங்குவீங்க
ஆமாங்க அதனால எங்க அம்மாவே வீட்டுக்குள்ளேயே கயிறு கட்டி துணி போட ஆரமிஸ்டாங்க
உங்க அம்மாக்கு நல்ல ஒரு புத்திங்க
ஆ ஆமாங்க ஃபேன் அதாவது காத்தாடியில வந்து துணி காய்துங்க
சேரிங்க சேரிங்க
எனக்கு தல வலிக்குதுங்க
ஏங்க என்னங்காச்சு
இன்னைக்கி கடைக்கி சேர் போனனாங்க
ஆ
நறு மணத்தெல்லா எடுத்து அடிச்சி அடிச்சி பாத்தனாங்க
ஆமாங்க ஐயோ நானே இன்னிக் அங்க அதா பண்ண செரியான தலவலிங்க அந்த காப்பி கொட்டையு குடுத்தாங்க மோந்து பாக்க அது மோந்து பாத்தா மூச்சி வுடவே முடியில
ஆ
ஆமா
நா நானு ஒரு கடைக்கு போனங்க ஒரு துணி மணி வாங்கறக்கு
சேரி
பக்கத்திலயே காபி கடங்க வாசன மூக்க தொலைச்சதேன்ட்டு உள்ள போனே பாத்தா காப்பி தூள்தா விக்கறோ காப்பி குடுக்க மாட்டான்டாங்க
ஐய்யய்யோ
அப்பறோ சரியான ஸ்மெல்லு மோந்து பாத்தே வயிறு ஃபுல்ல ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களா அப்பறோ காப்பி தூள் மட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்ட கேக்குதாங்க பேசறது உங்களுக் கேக்கலையாங்க
கேக்குதுங்ளா இப்பதான கேக்குது
ம் சொல்லுங் சொல்லுங்க
எங்கெங்க போனீங்க அதுக்குள
அதுக்குள்ள இங்க ஒரே தொல்லைங்க என்னால முடில இவங் கூடைலா
ஆஆ
சேரிங்க.
நீங்க காய் சாப்பாடு காய்சோறு ரொம்ப புடிக்குமா உங்ளுக்கு
காய் சோறு எனக்கு எங்க வீட்ல செஞ்சா மட்டும்தாங்க புடிக்கு இல்லேனா அது எனக் கொஞ்ச காரோ கம்மியா போடனு கா அப்றோ அது கூட புதினா சட்னி அறச்சிருந்தாங்க நா தயிர் கேட்ட எங்க வீட்டுல புதினா சட்னி அரச்சுட்டாங்க அதுவு பரவால்ல தொட்டு சாப்பிட்டா நல்லாதாயிருன்ச்சு
நல்லாருச்சா
ஆமா நல்லா இருந்துச்சி அந்த தோசைக்கு அரைப்போம்ல அந்த மாரி புதினா சட்னி இல்ல இது வேற ஒரு மாரி புதினா சட்னி
ஓ சேரி சேரிங்க
நெயச்சோறுக்கலா தருவாங்கள அந்த மாரி
அதெல்லா எனக் தெரியாதுங்க எங்க வீட்ல செய்ய மாட்டாங்க
நெய்ச்சோறு உங்ளுக்கு புடிக்காதுங்களா
நெய் சோர் நெய் புடிக்காதுங்க ஆனா நெய் சோர் புடிக்குங்க
என்னங்க நீங்க நெய் புடிக்காது நெய் சோறு புடிக்குமா
நெய் சோறுல அவ்ளோ நெய்யலா ஊத்த மாட்டாங்க அவ்வளோ வாசனை வராதுங்க நெய் வாசோ நெய்யோட சுவை
புடிக்கு வாசன வந்து நெய் ஊத்தனா உங்ளுக்கு புடிக்காது அப்டிதான
ஏனா எனக்கு வந்து நெய்யோட ருசியே தெரிய கூடாதுங்க
ருசியே தெரியக் கூடாதுங்களா அப்ப நெய் தோசை எல்லா சாப்ட மாட்டீங்களா
அதெல்லா சாப்ட மாட்டாங்க
என்னங்க நீீங்க அப்ப பொடி தோச சாப்புடுவீங்களா இட்லி பொடி தோச
ஆ அது சாப்புடுவங்க
அது சாப்பிடுவீங்களா சேரிங்க
ஆ
இட்லி பொடி தோச பிடிக்குமா இல்ல வெங்காய தோச பிடிக்குமா உங்களுக்கு
எனக்கு ரெண்டுமே புடிக்குங்க அது வெங்காய தோச இன்னு புடிக்குங்க
வெங்காய தோச புடிக்குமா சேரிங்க சேரிங்க பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா
இருங்க எங்க அம்மா கூப்ட்றாங்க
சேரிங்க